ம் தோழி
நலமாக இருக்கிறீர்களா
நல்லா இருக்கங்க தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லாருக்கே என்ன பண்ணிட்ருக்கீங்க
சொல்லுங்க தோழி நா இப்பதா ஏ வேலையெல்லா முடிச்சிட்டு செரி அடுத்து எதாவ்து பண்ணலாமா அப்டின் சொல்லிட்டு வழக்கம் போல கைபேசி எடுத்து அத அப்டியே பாத்துக்கிட்ருக்கே என்ன பண்லா ஏது பண்லான்ட்டு நீங்க
நானு எங்க வீட்ல எல்லா அ கொஞ்ச ஓய்வு எத்துட்ருக்கே எனக்கு ஒரு யோசன தோ
சொல்லுங்க தோழி கொஞ்ச சத்தமா பேசுங்க சொல்லுங்க தோழி கேக்குதுங்ளா கொஞ்ச சத்தமா பேசுங்க தோழி கேக்குதுங்ளா தோழி கேக்குதுங்ளா நா பேசுறது கேக்குதுங்ளா தோழி சத்தமா பேசுங்க கொஞ்சோ தோழி கேக்குதுங்ளா கேக்குதுங்ளா